ஹலோ
ஹலோ கேக்குதா
ஹலோ
ஆ கேக்குது உனக் கேக்குதா
ஆ கேக்குது எனக்கு
ஆ
என்ன பண்ற
நானா நா வந்து வீல கொஞ்சொ வேல பாத்துட்டுக்
நானு சும்மாதா இருக்க
ம்
நா வந்து இனிமே ஒரு கால்ல ஒரு நா இனிமே கால்ல ஒரு அஞ்சு மணிக்கு ஏஞ்சிக்லா அப்டின்னு இருக்கே
என்ன இப்டி சொல்ற வாழ்க்கைல ரொம்ப பெரிய கோல் எதாவது வச்சிருக்கியா
அப்டிலா எதுவு இல்ல அம்மா வந்து அஞ்சு மணிக்குதா ஏஞ்சுக்கணு அப்பதா ஒய் ஒய்ஃபை பாஸ்வர்டு சொல்லுவாங்க அப்டின்னு சொன்னாங்க
அப்டி போடு அதுக்காகவா ஏந்துக்கனுன் சொல்ற
ஆமா மோட்டிவேஷன் முக்யோல்ல
சரி நீ ஜிம்முக்கு போறது போறேன்னு கேட்டேனே அப்படியா
ஆமா போறே
எவ்ளோ வெய்ட் கொற்ச்சிருக்க எத்தன் நாளா போற
ஜிம் பேக்லருந்து ரெண்டு லிட்டர் தன் தண்ணி பாட்டல் கொ குறைஞ்சிருக்கே
ஆ அப்போ என்னாச்சி
த்து நேத்து டயட் ஸ்டாட் பண்ணா
சூப்பர் சூப்பரு என்ன சாப்பிடுவே என்ன சாப்பிட மாட்ட டயட்னா
டயட் பிஸ்கெட் ருக்குல அது
டயட் பிஸ்கெட்டா சாப்டுவே நல்லதுதா அப்றோ
அதோட சேத்து பிரியாணி
அ அதுல என்ன டயட் இருக்கு உனக்கு பிரியாணி சாப்ட்டா அது ஒர் டயட்டா வெய்ட்டுதந போடு
பிஸ்கெட்ல டயட்டுன்னு எழுந்திருந்துச்சே
எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்டி போகுது
புக் ஓபன் பண்ணிட்டே
உம் அப்ற என்ன பண்ணே என்னன்ன படிக்க ஸ்டாட் பண்ணிட்டியா
புக் என்ன பாத்ச்சி நா புக்க பாத்தே அப்புறோ வந்து ரெண்டு பேரு தூங்கிட்டோ
நீ புக்க பாத்த அது பாத்து தூங்கிச்சா அது தூங்கிருக்காது நீதா தூங்கிற்க்கன் சொல்லு
ஆமா நா ஒருவேள மில்லியனர் ஆக போறேனோ
அற அது எப்படி
யூட்யூப்ல ஆ ஒரு லேக் ஒர் நாளிக்கு வீடியோ பாத்தே
செரி
கமண் போட்டே டேங்க்ஸ் ப்ரோ
உனக்கு அப்படியா சரி ஆமா உனக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கு
லன்ச்சு பீரியட் தா புடிக்கு எனக்கு
அது சப்ஜெக்ட் இல்லடா அது சாப்பறது
எனக்கு அதுதா ஃலைப்பே
போச்சு ஆமா நேத்து ஏதாச்சு பேய் படம் பாத்தியா சா நா பாத்தே
பயமா இருந்ச்சா
ஆமா பயமா இருந்துச்சு கரண்ட் வேர போய்ச்சி ரும்
அப்றோ
அப்றோ நாந்தா பேய் மாரி கத்திக்கிட்டு வீடு ஃபுல்லா சுத்திட்டுருந்தே கரண்ட் இல்ல காத்து வரலன்
நீ எப்பெல்லா சீரியஸ்ஸா இருப்பே
நா வந்து எப்பல்லா சீரியஸா இருக்கனா வந்து அ ஃப்ரெண்டு சிரிக்குமோது அப்போ ஸ்டாஃப்ங்க பாத்தாங்கன்னா சீரியஸா இருக்குற மாரி நடிப்பே அப்ற அட்னன்ஸ் கொற்யம்போது சீரியஸா இருப்பே
டீச்சர்ஸ் வந்து ஏன் சிரிக்கிற ஏன் வந்து அட்டனஸ் கம்மி ஆயிடுச்சு அப்டின் கேட்டா
ஐயோ அஹ அட்டன்ஸ் பத்தி கேட்டா மேம் உடம்பு சர்ல அப்டின் எதா சொல்வே சிரிக்கத பத்தி கேட்டா மேம் என்ஃப்ரெண்டு சிரிக்கிறா அவள பாத்த அவங்கமூஞ்ச பாத்த நீ சிரி அப்டின் சொல்லு
என்ன என்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கு நீ அப்டின் கேட்டா ன்னா சொல்லுவ
காலையில ரொம்ப எழுந்துக்க முடியல அதுதா பெரிய இஷ்யூன் சொல்லிட்டு போயிருவே
நான் வந்து சமைக்க கத்துக்கிட்டே தெரிமா
பார்றா எப்ப சமைக்க கத்துக்கிட்ட என்னென டிஷ் பண்ணுவ
நா வந்து மேகி செய்வே
அது குக்கிங்ன்னு நீயே சொல்லிக்கோ
ரெண்டு நிம்ஷ வெயிட் பண்ணுமே அதுவே ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க் தா
ஹ ஆமா ஹாட் ஒர்க்கு உன்னோட ரொம்ப பெரிய பயம்னா என்னது
நம்ம போன் பாத்துனே இருக்கும் போது திடீர் போன் மேல ஒன் பெர்சன்டேஜ் அப்டின் பேட் ட்டு வந்துச்சுன்னா அதா பெரிய பயமே
அதா சார்ஜஸ் இருக்குல்ல அப்பறோ என்ன
கரண்ட் இல்னா ன்னா பண்றதுா அப்ப சார்ஜர் இருந்துன்னா யூஸு
கரெக்டு தா பவர் பேங்க் வேனே யூஸ் பண்ணிக்கலா அந்த டைமு
நா ஒரு மோட்டிவேஷ்னல் கோட் சொல்லட்டா
சொல்லுப்பா
ட்ரீம் பிக்
நைசு அப்றோ
அப்றோ என்ன ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நல்லா தூங்கணு
இந்த மாதிரி ஃப்ரெண்டு ஒர்த் தா லை லைஃப் புல்வா என்டர்டெய்மெண்டாருக் ஹலோ இருக்கியா லைன்ல
இருக்க இருக்க
சரி அப்பறோ
உனக்கு ஆன்லைன் கிளாஸ் புடிக்குமா ஆஃப்லைன் கிளாஸ் புடிக்குமா
யா கேக்கற
யா கேங்கற்னா எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் தா ரொம்ப புடிக்கும் உனக்கு என்ன புடிக்கும்னு கேக்கறே
எனக்கு ஆன்லைன் தா புடிக்கும் கேமரா ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்லா இல்ல அது தா
அதுதா படிப்பா
டீச்சர் ஆர்யூதேர் அப்டின் ஏதாச்சும் கேட்டா மட்டு ஆஹ் இருக்கே மேம் அப்டின் சொல்லிட்டு திரும்பி மைக் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட வேண்டிதா
நீ ஒரு நாளாச்சு கிளாஸ் கவனிச்சிருக்கியா எப்பயாச்சும் ஒரு கிளாஸ் ஒரு சப்ஜெக்ட்
ஆஹ் ஏதோ ஒருத்தங்க வருவாங்க பாறா நம்ம ஹெச் ஓ டின்ற பேர்ல ஒருத்தங்க வருவாங்க அவங்க கிளாஸ் கவனிப்பே மத்த யார் கிளாஸ் கவனிச்சதுல்ல அவ்ளோ
அப்றோ ன்னா பண்ணுவ க்ளாஸ கவனிக்காம
கிளாஸ் கவுன்ச்சா ஓகே ஆனா கிளாஸ் கவுனிச்சா இன்ர்னெட் ஃபுல்லாக போயிடுமே அப்றோ அன்னிக் நாள் புல்லா நம்ம என்னா பண்றது
எனக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸ் தா புடிக்கும்
யா ஆஃப்லைன் கிளாஸ் புடிக்கு
ஏனா அட்லீஸ்ட் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாச்சு பாக் இப்பல்லா ஆன்லைன் கிளாஸ்லா யாருமே ஆன் பண்ண மாட்டாங்கல்ல ஆஃப்லைன்னா நம் பாக்கத்துலேயே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க
மா ஆஹ
அதலா ஃப்ரெண்ட்ஸ பாக்கலா ஆஃப்லைன்னா
ஓ அப்படி சொல்றியா செரி செரி
டீச்சர் ஹோம் ஒர்க் அப்டின்னு கேட்டா நா என்ன பண்ணுவே தெரியுமா
என்ன பண்ணுவ சொல்லு பாப்போ
மேம் எனக்கு வந்து நெட்ஒர்க் இஷூுவா இருக்கு அப்டின் சொல்டு போயிருவே கட் பண்ணிட்டு
எல்லாத்துக்குமே நம்ம அந்த எக்ஸ்கியூஸ் தா சொல்லுவோ மேம் நெட்ஒர்க் இஷ்யூ ஏன்னா நம்ம எல்லாத்தையு லேப்டாப்பு ஃபோன்ல பாத்துதானே இது பண்ண போறோ நம்ம என்ன ஸ்கூல் மாரி புக்ஸ் எல்லா வெச்சுக்கிட்டு டெஸ்ட் நோட்டு அதெல்லா வெச்சினா பண்ண போறோ
டெக்னாலஜி வளந்துச்சி அதுக்கப்புறம் கூட எக்ஸ்கியூஸ்சு அப்டேட் அ அப்கிரேட் பண்ணோம்ல
ஆமா எக்ஸாம் எப்டி எழுதுவ
ஃபர்ஸ்ட் கொஸின் பாத்து பாத் தாலே வந்து டென்ஷனா வந்துரு அடியே நம்ம பச்சிருந்தா கூட அது வந்து ஆ நம்மளுக்கு த மண்டையில வராது டக்குன்னு
ஆமா ஆமா கரெக்டா சொன்ன நம்ம நா சொல்லுவோ ஏ எனக்கு ஆன்சர் தெர்லன்னா வந்து எனக்கு சொல்றா அப்டின்னு நம்ம ஃப்ரெண்ட சொல்லுவோ ஆனா ஃப்ரெண்டு நம்ம பாக்கவே மாட்டா அப்டியே ஒனிஞ்சி எழுதினே இருப்பா அப்றோ எக்ஸாம் ஹால்ல அவ மூஞ்ச பத்தா நமக்கு சிரிப்பு வரோ
செகண்ட் கொஸ்டின் பாத்தா அப்டியே பிரேயர் பண்ண வேண்டிதா சாமி கிட்ட எல்லா சாமி கிட்டயு பிரேயர் பண்ணணு அப்டியே
ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு அப்டி செகண்ட் கொஸ்டினுக்கு இப்டி அப்ப தேர்டு கொஸின் வந்தா என்ன பண்ணுவ
ஆன்சர் ஷீட்ட பாத்துட்டு அப்டியே அழுகியா வரு
அது எல்லாருக்கு நடக்கறதுதா ஆமா உன்னோட ட்ரீம் ஜாப் அ அப்டின்னா என்னது
எந்த எந்த வேலைக்கு சேலரி வருதோ அதுதா ட்ரீம் ஜாப்
எந்த ஃபீல்டுல புடிக்கு உனக்கு
சேலரி ஃபீல்டுல
அது சேரி ஆமா நேத்து அஞ்சு மணிக்கு கலாரோ வெச்சு வெச்சே அலாரோ வெச்சி எந்திக்கனுன்னு
ஆ
அலாரோ ஏழுந்தது அலாரோ அச்சினே இந்தது எங்க வீட்டுல இரக்குற எல்லாரு ஏஞ்சாங்க ஆனா நா ஏழுந்துகல
ஆ காலேஜி முடிஞ்சிச்சுன்னா என்ன பிளான் இருக்கு உனக்கு
மொதல்ல டிகிரி சர்ட்டிபிகேட்டு வாங்குவே எப்படா டிகிரி குடுக்கணு அதுக்கப்றோ வீட்ல பிரேம் போட்டு அத மொதல்ல வெக் வெக்கணு பெருச அப்றோ சொந்தகாரங்கள்லா வந்து சொல்லணு
வேல
அது நெக்ஸ்ட் சீசனு மொதல்ல டிகிரி வாங்கி ஆ ஸ்கில் ஸ்கில்ஸ்லா டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தா வேலைக்கு போனோ அதுக்கப்புறம் தா வேலைய தேடணு
நீ லைஃப்ல என்ன கத்துக்கிட்ட இதா ஒ பெரிசு ஆ
நா கத்துக்கனுது அசைன்மெண்ட் லாஸ்ட் டேட் வரைக்கு இழுத்துட்டு போக வெயிட் பண்ணவே கூடாது அவங்க சொன்னா முடிஞ்சா அந் அந்த ரெண் நாள்ளயே முடிச்சு அவங்க கையில குத்துணு அதுதான்
அப்டின்னா என்னா பண்ணுவ
லாஸ்ட் டேட்ல அது என்ன பண்ணுனா உன்ன மாரி ஃப்ரெண்ட் இருந்தா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அதனால நா வந்து என்னா பண்ணனா போன் எல்லா ஆஃப் பண்ணிட்டு அசைன்மெண்ட் கொச்சின மட்டு உக்காந்து எழுதி என்ன மெசேஜ் வந்தாலு அது நோட்டிபிகேஷன் ஆப் பண்ணிட்டு கொஞ்ச எழுத ஆரம்பிச்சிருவே மார்க் முக்கியல்ல சரி பாய்
பாய்